ஹலோ வணக்கோ தோழி
அ வணக்கோ சகோதரி என்ன பண்றீங்க
ஏதோ இருக்கென் தோழி நீங்க ஏன் என்ன பண்றீங்க
அ நா இப்பதா முட்ட வேக வைக்கலாம்னு சொல்லி அதெல்லா எடுத்து போட்டுட்டு இருக்கே
அ. அஅ து உங்க ஊர்ல என்ன தோக ம் போன என்ன பிள்ள பேசுறோ உங்க ஊர்ல என்ன வேல சொல்லவேயில்ல தோழி நீங்க
பேமஸுங்களா
உ
அதான் சகோதரி எங்க. ஊர்ல தேங்காய தான் பேபமஸ்ன்ன சொல்லல தெனைமரோ தேங்காய இளனி அந்த மாதிரி தானே பேமஸ்
மத்த எதுவு பயிரிட மாட்டீங்கள்ள
வேற எதவு அதிகமா எல்லாமே பயிரிடுவாங்க இருந்தாலா தேங்காய் அதுதா வந்து ரொம்ப அதிகமா இங்க கிடைக்கு
அ ஒகே
ஒங்க ஊர்ல சகோதரி ஒங்க ஊர்ல என்ன தேர்மட்டுந்தா ஃபேமஸுங்களா
இல்லைங்க தோழி எங்க ஊர்ல வந்து விவசாயமே வந்து பேமஸ் தா வந்து இப்போ இ எது சம்பா ரெட்டு அதுக்கப்புறமா குறும்பயிருலா இடுவாங்கல
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
விவசாயந்தா எங்களு எங்கூர்ல பேமஸ் ஏன்னா இது டெல்டா மாவட்ட
ஓ அப்படிங் ஒங்களுக்கு வந்து விவசாயம் பத்தி அந்த மாதிரி லா உங்களுக்கு அதிகம் தெரியுங்களா சகோதரி
எங்க விவசாயம் பத்தீன்னா எங்க வீட்ல வயல்லா இருக்க வச்சிருக்காங்க அதனால வந்து எங்க மாமிய மாமனாரு தா பாப் பாங்க
ஓ வயல்லா உங்க உங்க வீட்ல இருக்குங்ளா
அ அது மாரி வந்து அவங்கதா பாப்பாங்க நா வந்து நா போய்லா வந்து அவ்வளவா தெரியாது தோழி விவசாய பத்திலா அவ்வளவோ தெரியாது ப்ச் வயல்ல வேல செய்றாங்களா அவங்களுக்கு டீ வாங்கி தருதா சாப்பாடு வாங்கி தருதா அதோட முடிச்சுப்போ
ஓ சரிங்க சரிங்க உங்க வயல்ல வந்து எந்த மாரி சகோதரி நீங்க வந்து அறுவட பண்றீங்க எந்த மாரில்லா நீங்க போட்ருக்கீங்க சகோதரி
பாருங்க பாரு இது இப்போ வந்து அறுவடப்ப நெல்லு அறுவட பண்ண பெறகு அதுக்குப்புறமா பருத்தி பயிர இது பண்ணுவாங்க
ஓ செரிங்க செரிங்க சகோத நாங்க இருக்கற ஊர்லயுமே எல்லாமே வந்து பண்ணுவாங்க சகோதரி மஞ்சள் எல்லாமே வப்பாங்க இருந்தாலு தென்னமர கொஞ்ச வந்து அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு சகோதரி வாழ எல்லாமே வச்சிருப்பாங்க இருந்தாலு தென்ன மர வந்து இந்த பக்க கொஞ்ச அதிகமா இருக்கு சகோதரி ஏனா தேங்காய்க்கு இதானதால தேங்காய் வந்து சேல் ஆகறனால அதிக எந்த பொருள் வந்து அதிகமா விக்குதுங்களோ அத பொறுத்து தானே வந்து இது வந்து காட்ல வைப்பாங்க பயிர் செய்வாங்க
ம் ஆமாங்க தோழி கண்டிப்பா
பசங்கல்லா சகோதரி அவங்கலா எப்டி காலயில எத்தன மணிக்கு சகோதரி ஸ்கூல் போவாங்க சாயந்தர எத்தன மணிக்கு வருவாங்க
காலையில வந்து இப்ப வந்து கோச்சிங் கிளாஸ் டென்துகு கோச்சிங் கிளாஸுகுற வந்து தன் பைய வந்து ஏழு மணிக் ல்லா கெளப்பிவாங்க தோழி அப் அப் பாப்பா வந்து எட்டே முக்கா எட்டு இது எது எட்டே முக்கால்க்கு வரு வேணு ஸ்கூல் வே ஸ்கூல் வந்து பஸ்ல அனுப்ப மாட்டோ கூட்டமா இருக்குன்னு சொல்ட் டு அ ஆ வேன்ல தா அனுப்புறோ அதனால வந்து பாப்பா வந்து எட்டே முக்காலுக்கு போவா
ஓ அப்டிங்களா அதனால நீங்க வந்து ஏழு மணிக்கு தம்பி போறனால நீங்க தம்பிக்கு சமச்சு கொடுங்க நீங்க நேரமாவே கால்ல எந்திரிச்சு சமச்சிருவீங்களா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி வந்து கால்லே அஞ்சு மணிக்கு எழுந்துச்சாதா நம்ம சாப்பாடுல சமைச்சு அவன் பையன அனுப்பி வுடலா ஏனா கால்லயு சாப்டு போ கால்லயு சாப்டு போணு மத்தியமு சாப்பா சாப்புட்டு வச் சாப்பாடு எடுத்துட்டு போணுல்ல
ஓ ஏழு மணிக்கு போகும்போது காலையில ஏழு மணிக்கு எழுந்தது சாப்புட முடியுங்களா சகோதரி தம்பி சாப்ட்டு போயிருவானா
ஆ சாப்ட்டு போய்டுவ அவ கரக்டா ஏழ்ரைக்கு வீட்ட விட்டு கெளம்புவா ஏழே காலுக்குள்ளா சா வ வந்து ஏழு மணிக்குலா சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன்னா ஏழேகாலுக்குலா கொஞ்சமா சாப்ட்டு காலிலே கெளம்பிடுவா அவ மத்யம் லஞ்ச் எடுத்துக்கிட்டு கெளம்பிடுவா
ஓ அப்டிங்ளா சரிங்க சரிங்க சகோதரி பரவால பரவால நீங்க அஞ்சு மணிக்கு எந்திரி றது உங்களோட டெய்லி வழக்கமாவே மா
ஆ வழக்கமாவே போயிடுச்சு எனக்கு இருங்க அவரு கால்ல எந்திச்சி படிச்ச டென்த் சப்போஸ் ஏய்த்து ‌நயன்துன்னா பரவா இல்ல ஆறு மணிக்கு எந்திச்சு படிடா அப்படின்னு சொல்லலாம் டென்தா இருக்கிறதுனால வந்து அஞ்சு மணிக்கு எந்திச்சாதா நம்ப எந்திச்சாதா அவன் படிப்பான்
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி ஏன்னா நம் வந்து எழுப்பி விடலன்னு இப்ப வந்து புதுசு தானே இப்ப சொன்ன மாதிரி நீங்க வந்து டென்த் போன எந்திரிச்சி படிக்கணும் பிளஸ் ஒன்னுக்கும் படிக்கணும் பிளஸ் டூ க்கும் தொடர்ந்து மூணு வருஷம் வந்து கடிதமா படிச்சாதா வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வந்து அவனுக் கிடைக்கும் நல்ல ஒரு காலேஜா வந்து அவன் பாத்து போக முடியும்
மார்க்கும் அப்பதான தோழி ஸ்கோர் பண்ணுவா அதனால
கண்டிப்பாக்கா
நம்ம பிள்ளைங்கள எதிர்பாக்குறத விட நம்ம வந்து அது ஒரு ட்ரைனி ஆட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாதா பிள்ளைங்களே எந்திருக்கீங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் நம்ம வந்து எந்திரிச்சு அவுங்க கம்பெனி கொடுக்கணும் அவுங்களுக்கு ஏதாவது எந்திரிச்சு பண்ணி குடுக்கணும் நம்ம ஏதாவது அவுங்கள நேரமா எழுப் கூடலா அவுங்க வந்து சீக்கிரமா எந்திரிக்கிற மாதிரி எண்ணமே அவுங்களுக்கு வரும் சகோதரி
ஆ ஆமாங்க தோழி நம்மளே முளிக்காம அசந்து தூங்கி கூட அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அந்த டயத்துக்கு கரெக்ட் டயத்துக்கு முழிப்பு வந்துரும் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இருபத்தொரு நாள் நீங்க தொடர்ந்து நீங்க காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துருது ஸ்டார்ட் பண்ணீட்டிங்கனா இருபத்திரெண்டாவது நாள் உங்களுக்கே ஆட்டோமட்டிக் கா அந்த தூக்கோங்கிறது வந்து வராது கரெக்டா அந்த டைமுக்கு வந்து கண்ணு வந்து முழிச்சிருவிங்க அப்டின்லா வந்து சொல்றாங்க வந்துட்டு அதெல்லா உண்மையா என்னன் தெரியல இந்த இருவத்தொரு நாள் தொடர்ந்து பண்ணணும் அப்டிங்குறாங்க அந்த பயிற்சிய பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதக்கு அடுத்த நாள் தொடர்ந்தே அந்த வேலைய பண்றதுக்கான உங்களுக்கு நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களாமா அந்த மாதிரில்லா இருக்குன் சொல்றாங்க
ஓ அப்படியாங்க தோழி அதுவு அதுவும் இது கண்டுபிடிப்புல அதையும் கண்டுபிடிச்ச
ஆமா சகோதரி அதுவுமே ஒரு இதுதா வந்துட்டு சொல்லுவாங்க சில பேர் இப்ப நா சனி ஞாயிறு தா வந்துட்டு நா வந்து சீக்கிரமா சனி ஞாயிறு தா வந்து நல்லா தூங்குவேன் நானு மத்த நாள்லல்ல நா வந்துட்டு சீக்கிரம் எந்திருச்சிருவேன் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நாள்ளாச்சும் நமக்கு ஒரு நாள் நம்ம லேட்டா எழுந்தாலு அந்த இருவத்தொரு நாள் இடையில நம்ப அந்து வந்து கேன்சல் ஆயிரு ஃபர்ஸ்ட் மொதல்ல இருந்து தான ஸ்டார்ட் பண்ணனு அப்படிங்கும் போது அது வந்து செல்லாதா அது தொடர்ந்து இருவத் தொரு நாள் வந்து தொடர்ந்து இது ஆர் டெய்லி எந்திரிச்சா மட்டும்தா இந்த வேல வந்து கரெக்டா நடக்கும் அப்படிங்கிற மாரில்லா சொல்றாங்க சகோதரி
ஓ அப்படியாங்க தோழி நா எதுமே இதுவர ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு நாள் கிளம்புன தோழி அதுக்கப்புறமேட்டு சில நேரத்துக்கு சனி ஞாயிறு வந்துச்சுன்னா வருமா சேரி ச சனி ஞாயிரு தான கொஞ்சௌ லேட்டா கிளப்பிவிடுவோ அப்படும் கொஞ்சம் அசால்ட்டா முழிப்பு வந்துரும் ஆனா அந்த டயத்துக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா பெட்ட உட்டு நமக்கு எந்திரிக்கதோணாது படுக்கையவிட்டு நம் எந்திரிக்கிறதுக்கு மனசு
ஆ அதான் பாருங்க எழுந்திருக்க தோண மாட்டேங்குது அது நம்ம அது இது என்ன யோசிக்க வேண்டியதா இருக்குன்னா பாருங்கள நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணு நெனாச்சன்னா பையனு அதே பழக்கமாயிடும்
கண்டிப்பா கண்டிப்பா ஆ
அதனால பயந்துகிட்டு எழுந்துருச்சி எழு ப்பா இன்னைக்கு எழுந்திருச்சிருப்பா அப்புறோ ஒரு நாள் தூங்குனா அதே ஞாபகம் வந்துரும் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி எழுப்ப வேண்டியதா இருக்கு
எப்பயும்போல அஞ்சு மணிக்கு எழுந்துட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு மதிய நேரோங்கூட சாப்ட்டு கூட எடையில ஒரு மணி நேரோ ரெண்டு மணி நேரோ தூங்கினா கூட அது நமக்கு தெரிஞ்சுக்காது நமக்கு காலையில நீங்க சொல்ற மாரி காலையில மட்டுந்தா
ம்
நீங்க தூங்கீட்டீங்கன்னா போச்சு அவங்களுக்கு சமைச்சு நீங்க குடுக்க முடியாது அப்ப ரொம்ப லேட் ஆயிரு அப்ரோ அவங்கள கடையிலதா வாங்கி குடுக்கற மாரி ஆய்ப்போயிரு நெலம கண்டிப்பா
ஆ ஆமா தோழி ஒரு நாள் நம்ப ஒரு நாள் போ து ஒரு நாள் வாங்கி குடுத்தாச்சின்னா அதே ஒரு டேஸ்ட் கடை டேஸ்ட் கிடைச்சுன்னா வீட்டு சாப்பாட சாப்டாதுங்க பசங்க
நீங்க வந்து கடைலல்லா நீங்க அதிகெல்லா உணவு வாங்க மாட்டீங்களா சகோதரி
அதெல்லா வாங்க மாட்டோ தோழி வந்து நாங்க வீட்டுல தா சமைப்போ ஆனா வீட்டுல சமைக்க சொல்லுவாங்க வீட்டுக்கராங்க ஒரு நாள் ரெஸ் வெச்சுட்ருக்கனுன்னா கூட முடியாது
ஓ ஏ கடைல ஏதாவது ஒரு இல்ல சகோதரி கடைல ஒரு எமர்ஜென்சி வீட்ல சமைக்முல்ல சொல்லி சூழ்நில அந்த மாரிலா வரும்போது
அது மீரி அவுங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஆ எங்காது வெளிளயே போ வெளிளயே போனா கூட வந்து சமைச்சு வெச்ட்டுபோ இன்னா தோளி
கட உணவு உங்களுக்கு பிடிக்காதுங்களா சகோதரி
ஐஐயோ எனக்கு புடிக்கு தோழி கட சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கு எனக்கு அந்த டேஸ்டே எனக்கு ரொம்ப புடிக்கு
வீட்டு சாப்பாடு சாப்ட்டு சாப்ட்டு போர் அடிச்சிருச்சுங்களா உங்களுக்கு
ஆ வீட்டுல சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு போர்ரடிச்சி தோழி வந்து அத ஆசைப்பட்டா கூட வந்து அவங்க வந்து இது ஒத்து க்க மாட்டாங்க வந்து எப்பின்னா நீங்க ஒவ்வொரு நாள் கடைல சாப்ட்டா அதே பழக்கமா போயிடு அப்டிங்கறமாரி அவங்க வந்து வீட்ல வி அவங்களுமே வந்து கடையில சாப்ட மாட்டாங்
ஓ அப்டிங்களா பரவால்ல ஒரு நல்ல பழக்கந்தா இது வந்துட்டு ஏன்னா வந்து கட உணவ வந்து தவிர்ச்சுக்கணு இப்ப நெறியா பேரு பாத்தீங்கன்னா கட உணவுதா சாப்படறாங்க அது வந்து ரொம்ப உம்புக்கு நல்லது இல்ல வீட்ல அது வீட்ல சமைக்கறது சாப்ட்டாதா உடம்புக்கு நல்லது ஏன்னா வீட்ல சமைக்கறது வந்து அந்த அளவுக்கு நமக்கு நா நமக்கு வந்து ருசியா இருக்காது கடையில சாப்பட்றது அந்த அளவ்க் நல்ல டேஸ்டாவே இருக்கு அதனால நெறைய பேர் வந்து வீட்டு உணவத் தவிர்த்துட்டு கட உணவதா வந்து அதிக வந்து விரும்புறாங்கன்னு சொல்லிக்கறாங்க சகோதரி
பெரும்பாலு வந்துங்க தோழி வந்து பெண்கள் வந்து இப்பனா ஒரு வீட்டு சூழ்நிலைக்காக வந்து வெளில வேலைக்கு கிளப்பிறாங்களா
ஆமா சகோதரி
வந்து சமைக்கறதுக்கு டைம் இருக்காது வேற அது வந்து உடல் சோர்வுங்கறதுனால வந்து அவுங்க கடைல சரி சேத்து வாங்கினு வந்துருவாங்க வர்ரப்பயே ஆ அதுமாரி வந்து உள்ள உங்களுக் இப்போ வந்து அது ரொ ரொம்ப கஷ்டந்தா வெளில வேலைக்கு போறவங்க வந்து ரொம்ப கஷ்டந்தா
கண்டிப்பா கண்டிப்பா அதுமே பாத்தீங்கன்னா வெளிய வேலைக்கு போறவங்க நீங்க சொல்ற மாரி வந்து கடையிலயுமே வாங்கி சாப்டதுல சகோதரி நெறய பேரு பாத்தீங்கனா வீட்லயுமே சமைக்கறாங்க என்னதா கடையில வந்துட் நம்ம இதுக்கு சாப் போனு அது வந்து அவங்க வந்து நீங்க சொல்ற மாரி கடைலியு வந்து அடிக்கடி வாங்கி சாப்ட்டாலுமே அவுங்க ஒருத்தரு சம்பாரிக்கற காசு அதுக்கே சரியா போயிருல அதுக்கு அவங்க வீட்லயே கம்முனு இருந்துக்கலால அப்டிங்கும் போது வீட்லயே வந்து வீட்லயே வந்து வீட்டு அவங்களுக்கு உணவுமே சகோதரி வீட்லயே செஞ்சு வெச்சுட்டுமே வேலைக்கு போற பெண்களுமே இருக்காங்க இந்த காலத்துல வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்றாங்க ஹஸ்பண்ட் வொய்ப் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்கள ரெண்டு பேருமே சேர்த்து சம்பவ ஒருத்தர் வந்து வீடு கூட்ணா ஒருத்தர் ரெண்டு பேருமே வந்து வேலைய வந்து பகிர்ந்து செய்றாங்க.
ந்து இருக்காங்க தோழி வந்து ஒருத்த வ ரெண்டு பேரு வேலைக்கி போறாங்கனா வெச்சுக்ங்ளே அவுங்க வந்து ச சரி சமமா வேல பாக்கறாங்க வீட்லியே அதனால வந்து அவுங்களுக்கு பிரச்சன கெடையாது.
அப்பிடி பாத்தாதா சோ இப்ப இருக்க காலகட்டத்துல்லா பாத்தீங்னா ஒருத்தர் வந்து வேலைக்கு போய் குடும்ப நடத்துதா கண்டிப்பா இ ப்ப இருக்கற காலத்துல ரொம்ப கஷ்டோ சகோதரி ரெண்டு பேருமே வேலைக்கு போனா மட்டுந்தா குடும்பத்த வந்து ஓட்ட முடியு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெலவாசிலா ரொம்பவே ஏறிபோயிருச்சி சகோதரி.
த்தி பாருங்க அதுதா உண்மையுங் கூட வந்து ஒ
கண்
இப்பத் தோழி வந்து விலவாசி அதிகமானதுனால தா இப்ப எல்லாருமே வந்து பிள்ளைங்கள கோட கவுனிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சி இப்ப
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா வேலைங்கிறது வந்து ரொம்போ வந்து முக்கியமா ஆயி போச்சு இப்ப எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்ன்னா வேலைக்கி போனாதா வந்து நம்ம வந்து நம்ம எதிர்காலோ நல்லாருக்கு ஏனா நம்ம வந்து வயசு இருக்கும் போதே நம்ம வந்து நம்ப வேலைக்கு போய் நம்ப சம்பாரிச்சுக்கணுங்கறாங்க ஏனா வந்து வயசானதுக்கு அப்றோ வந்து நம்போ உக்காந்து சாப்பட்றதுக்காது நம்மகிட்ட காசு வேணு. ஒரு சேவிங்ஸ்ங்கிறது ஒன்னு வேணு அப்டிங்கிறே இப்ப நம்ம வயசானதுக்கப்ற நம்மால வேலைக்கு போறதுக்கு அளவுக்கு நம்ம ஒடம்ப்ல தெம்பு இருக்காதுல்லஸ் சகோதரி அதனால வந்துட்டு தெம்பு இருக்கும்போதே தெம்பு இருக்கும் போதே நம்ம சம்பாரிச்சுக்கணுன் சொல்லிட்ருக்காங்க.
அதுதா இந்த உண்மையுந் தோழி வந்து பசங்க நம்ம வந்து ப்போ பசங்கள ஒரு பசங்கள வளக்கறதே வந்து இந்த ஜெனரேஷ் ச்ச இந்த ஜெனரேஷன்ல வந்து ரொம்ப கஷ்டோ. வந்து வெக்கிற வெலவாசிக்கி ஆ அது புள்ளைங்க ரெண்டு பேரு மூணு பேரு மூணு பேருனா ரொம்போ அது பிள்ளைங்கள நல்ல விதமா வளக்கணுனா ரெண்டு பேரு கைல வருமானோ இருந்தா மட்டுமே தா
இப்பெல்லா பாருங்க சகோதரி காலேஜு படி காலேஜு வந்து இப்ப எல்லாம் பாத்தீங்ன்னா சாதார்ணமா ஒரு ஆட்ஸ் அண் சயின்ஸ் படிக்கிறதுக்கே பாத்தீங்கனா ஒரு அன் நாப்பதாயிரோ அம்பதாயிரோ இருந்தாலே அதுக்குள்ள மூணு வருஷத்த படிச்சு முடிச்சர்றாங்க ஒரு வருஷ் இதுக்கே பாத்தீங்னா நுப்பதாயிரந்தா நா படிக்கும்போதுலா வருஷத்துக்கு நுப்பதாயிருவா இருந்துச்சி. இப்பல்லா வந்துட்டு மொ ஒ ஃபஸ்ட் ஸ்டாண்டடு படிக்கிற ஒரு கொழந்தைய வந்து ஸ்கூல் சேக்குணுனா வருஷத்துக்கு ஒரு லச் சருவா சொல்றாங்க அதுவு வந்து நீங்க வந்து உணவு வந்து உணவு வந்து அவுங்களே குடுத்தர்றாங்களாமா நீங்க ஃபுட்டு குடுக்க வேணா நாங்க மதியத்துக்கு லன்ச்சுமே குடுத்தர்றோ அதுக்கு சேரி தனியா வந்து சார்ஜ் பண்றாங்க அந்த பிள்ளைங்க என்ன ஸ் சாப்பட போது அதுக்கு சேரி தனியா வந்து அமௌண்ட்டு வாங்கறாங்க. இந்த அளவுக்கு வந்து ஸ்கூல் படி காலேஜ் காலேஜுக்கு வாங்குற செலவு விட சகோதரி இப்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக் ஆகுற ஸ் செலவு தா ரொம்பொ ரொம்பொ அதிகோ சகோதரி. அது இந்த எல் கே ஜி பிரி கே ஜி க் இதெல்லாம்ப் இதெல்லாம் படிக்கிற ஸ் கொழந்திங்லெல்லாம் பாத்தீங்கனா ஒவ்வொ என்னைக்கா ரொம்பொ வந்து குறைவான கட்டணோங்கறது வந்து ஒரு சில ஸ்கூல்ல தா. முக்காவாசி ஸ்கூல்ல பாத்தீங்ன்னா கண்டிப்பா அம்பதாயிரத்துக்கு மேலதா சகோதரி ஃபீஸே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இப்ப இருக்குது காலகட்டல்லா.
அப்பிடிதாந் தோழி வந்துவ் எல் கே ஜிக்கே வந்து அம்பதாயிரோ அறுவதாயிரோ ஆவு வருஷத்துக்கு அது சேத்து வெச்சாவே பிள்ளைங்குளுக்கு
வந்துரும் கண்டிப்பா இப்ப நீயா நானா ப்ரோக்ராம்ல கூட ப நீங்கட் டி வில வந்து இந்த விஜய் டி வில நீயா நானான் சொல்லி ஒரு புரோகிராம் வந்து ஒ இது கோபிநாத் வந்து நடத்துவாலஸ் சகோதரி அந்த புரோகிராம்லா கேள்விப்பட்ருக்கிங்ளா?
ம் நீயா நானா போது டி வி ல்லா அதிகமா பாக்குறத்து இல்ல தோழி வந்து அதுக்கு மிடிப் பாத் தோ இப்ப வந்து அ பசங்க படிக்கிறத்னால வந்து டி வி ல்லா ரீசார்ஜ் பண்றது கெடையாது அவுங்கஸ் சாரே வந்துவ் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல சொல்ட்டாங்க இது மரி டி வி ரீசார்ஜ் பண்ணக்கூடாத்
இல்ல சகோதர் டி வி ல வந்து நீயா நானா ப்ரோகிராம் ஒரு ஷோ இருக்கு சகோதரி அதுல வந்து ரெண்டு ஒரு தலைப்பு குடுத்து ரெண்டு பேரு பேசுவாங்க உட்காந்து இந்த பக்கோ ஒருத்தங்க அந்த பக்கோ ஒரு தலைப் பெடுத்து பேசுவாங்க சகோதரி அல பேசும்போது என்ன சொல்றாங்கன்ன எல் கே ஜி படிக்கிற ஒரு கொழந்தைய வந்து ஸ்கூல் சேக்றதுக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்சரூபாயாம அப்டின்னா நீங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வளந்திருக்குன்னு
அய்யயோ அப்டிதா தோழி நாங்ளே ஒருலட்ச ருவா செலவு பண்ணிருக்கோ தோழி இதுவர பிள்ளைங்ள படிக்கவைக்கிற
சேரிங் சிஸ்டர் நம்ம நம்ம அடுத்த கால்ல நம்ம தொடர்ந்து பேசலாம் சகோதரி நன்றி சகோதரி
நன்றி சகோதரி நன்றி சகோதரி